கேக்குதா
கேக்குது வணக்கம் தோழி
வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
என்ன பண்றீங்க இப்பதா சாப்ட்டு ஒக்காந்திருக்கோ தோழி
நாங்களும் சாப்புட்டு ஒக்காந்திருக்குறம் தோழி
நம்ம ஊர்ல கல்விய கற்பிர்த்து ட்டு வெளிநாட்டுக்கு போய் வேல செய்றவங்க அத பத்தி பேசுவோமா தோழி
ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நா உங்ககிட்ட சொல்றே
நம்ம ஊர்ல எவ்ளோ டிகிரி எல்லா முடிச்சுட்டு நம்ம ஊர்ல வேல செய்யாம வெளிநாட்டுக்கு போய் வேல செய்றாங்களே அவுங்கள பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
பொருளாதாரம் தான தோழி இப்ப பாருங்க இங்க செஞ்சா இங்க செய்றதுக்கு காஸ் கம்மி இதே வெளிநாட்டுல போய் செஞ்சா கொஞ்சோ இயர் பண்லா மணி சேக்கலா பணம் சேக்கலா அப்டின்னு அந்த நெனப்புக்காக தா எல்லாருமே இங்க முடிச்சுட்டு செரி வெளிநாட்டுல போய் வேல செய்யலா இங்க செஞ்சா நா ஒரு தாட்டி ஃபாட்டி வருது அங்க செஞ்சா ஒரு சிக்ஸ்டி எயிட்டி வருதுல யாருக்கு லாபோ நம்மளுக்கு தான லாபோ சோ அதனால அப்டி போறாங்கனு நெனைக்கற தோழி
நம்ம ஊர்ல அப்ப வந்து சரியா ஒரு பொருளாதாரோ இல்ல அவங்களுக்கான சரியான ஒ து வாய்ப்பு கெடைக்கலன்னு நீங்க நெனைக்கிறீங்களா
வாய்ப்பு கெடைக்கலன்டு இல்ல சில பேருக்கு வாய்ப்பு கெடைக்குது சில பேருக்கு வாய்ப்பு கெடைக்கல தான நறைய பேரு ட்ரை பண்ணிக்கிட்டே தா இருக்கறாங்க வேலைக்கி சில பேருக்கு அது அமைய மாட்டேர்க்குது சோ அதனால அவுங்க எல்லா எடத்துலயுமே அவுங்க ட்ரை பண்ணி பாக்கணுல்ல படிச்சதுக்கு சும்மா இருக்க கூடாதுல எங்க கெடைக்குதோ அங்க போறாங்க
அ நா எ நறைய பேரு இப்ப எ எங்க எங்க பாத்தாலு என்னப் என்ன சொல்றாங்க நா முடிச்சிருக்க ஒரு டிகிரி இங்க வேல கெடைக்கல அதுனா நா வெளிநாட்டுக்கு போலானு இருக்கே நா வெளிநாட்டுல வேல செஞ்சுக்கிட்டுருக்கே அப்படி தா எல்லாருமே இருக்காங்களே தவர யாருமே நம்ம உள்நாட்டுலயே படிச்சுட்டு உள்நாட்டுலே வேல செய்ணு விவசாயோ பாக் கனு அப்படின்னு யாரு நெனைக்க மாட்றாங்களோ விவசாயோ பண்ணுனா தானே நம்மனால எதிர்காலத்துல சாப்படுறதுக்காது முடியு இப்ப விவசாயோ எங்க உயிரோட்டமா இருக்கு எல்லா அழிஞ்சிட்டே தான வரு து அதுக்கான ஒரு முன்பயிற்சியா நாம தான நம்ம அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கு சொல்லலா அது ஒரு சப்ஜெட்டா எடுங்க அத பத்தி நா நறையா கல்வி புரிதல எடுத்துக்கோங்க அப்படின்னு நாம தான அவங்களுக்கெல்லா சொல்லுணு
அதுவு கரெக்ட்டு தா தோழி இப்ப நீங்க சொல்றீங்க விவசாயோ எவ்ளோ அழிஞ்சிட்டு வருது அப்டின்ட்டு உண்மைய பாருங் இப்ப எல்லாத்துலயுமே கலப்படோ எந்த இதுலயுமே ஒழுங்காவே இல்ல எல்லாத்துலயுமே கலப்படோ அதா நம்ம படிக்கு போது பசங்களுக்கு இப்போ பாட புத்தகத்துலே இது இது நம்ம நேர்ல பாத்தது எல்லாமே இப்ப பல் பசங்களுக்கு கல்வியில சொல்றாங்க இது வாரி இருக்குது அப்டின்னு சொல்லி சொல்லதா முடிதே ஒ தவர அத நம்ம செஞ்ச மாரி பா இப்ப இருக்கற பசங்களால செய்ய முடியல கல்வி திட்டத்துல மட்டு தா அத மாரி அவங்க கத்துக்கவு முடிது
முன்ன உள்ள கல்வில முன்னல்லா நம்ம வளந்த விதோ வாய்க்கா இருந்துச்சு வரப்பு இருந்துச்சு ப்ப நா எப்டி வரப்பு நட்னு நாத்து நட்னோ எவ்ளோ இருந்துச்சு அதெல்லா நம்ம நேர்ல போய் சேர் சகுதியில நாம அப்பா அம்மாலா எறங்கி செஞ்சாங்க அவங்களா சொல்ல போய் நமக்கு தெரிது அனா இப்ப உள்ள கொழந்தைங்களுக்கு ஆஹா சேர்ரா வேண்டா நம்மளே சொல்றோ சேர்லல்லா உடாதீங்க மண்ணுலல்லா உடாதீங்க வெளிய போனா ஒரு செருப்பு வீட்டுக்குள்ள போனா ஒரு செருப்பு அப்டி மண்ணுலே படாம நம்ம பிள்ளைங்கள வளக்க போயி தா நோய் எதிர்ப்பு சக்தி கூட அவுங்களுக்கு ரொம்ப கொறஞ்சி போச்சு
ஆமா ஆமா நீங்க சொல்றது செரிதா நம்ம எல்லாத்துக்குமே பழகணு கொழந்தைகளு செரி இப் போ நம்மருக்ற நம்மளுக்கு சொல்லி் குடுத்தாங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு அவுங்க எத்தி வச்சுட்டாங்க இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைக்கணு அது எப்டி எடுத்து வைக்க முடியு கல்வி முல் லியாமா தா நம்ம சொல்ல முடியுமே கல்வி மூலியமா சொன்னா அது நெறய பேருக்கு பலன் அளிக்குதுல்ல சோ கல்வி மூலியமா சொல்லணு இது மாரி பசங்களுக்கு கூட நம்ம வந்து வீடியோ காட்டபோது இல்ல ஃபோன் காட்டபோதோ அந்த சம்பந்தமானதா நம்ம சொல்லி குடுக்குபோது அவுங்களுக்கு தெரியு சோ இதா அப்டி அப்டின்ட்டு நம்ம மொதல்ல இருந்தே அவுங்களுக்கு கத்துக்க கத் த்து குடுக்கணு இது மாரிதாப்பா இருக்கணு கல் இது மாரிதா இருக்குது விவசாயோ பண்ணணு இங்கெருந்து நம்போ எர்ன் பண்ணனும்னா சம்பாதிக்கணு அப்டின்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுக்கணு
நம்ம அது ஆசிரியர் மட்டு ஆசிரியர் கையில மட்டு இல்ல பெத்தவங்களான நம்ம கடமயு நம்ம கையிலயு தா இருக்கு நாமளு அவுங்களுக்கு சொல்லணும்ல விவசாயத்தோட அரும என்ன விவசா விவசாயம்ன்னா என்ன விவசாயத்தனால நம்ம என்னல்லா ஈ ய இது பண்ண முடியு அப்டின்னு சொல்ட் டு நாம தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சொல்லணு கொழந்தைங்களுக்கு அப்ப தா வந்து அவுங்களுக் கு அங்கே போய் அதா சொல்றாங்க இங்கே போய் அதா சொல்றாங்கன்னு அவுங்க மண்டைல நல்லா பதியு
ஆமா ஆமா இது வந்து ஆசிரிய கடம மட்டு இல்ல இருக்குற நம்ப சுத்தி இருக்றவங்க எல்லாரு மேலயு தா கடம இப்ப நம்ப மட்டு சொல்லக்கூடாது நம்ம வீட்ல இருக்கிறவங்க அக்கோ பக்கோ அது மாரி எல்லாத்துக்கிட்டயு நம்ப எத்தி வச்சுக்கிட்டே இருக்கணு அவுங்களு சொல்லணு கொழந்தைங்களுக்கு எல்லாமே இ ருக்குதுமா கத்துக்கணு கல்வி மூலியமா கத்துக்கணு கல்வி எந்த அளவுக்கு முக்கியோ அப்டின்ட்டு நம்போ சொல்லிக் குடுக்கணு பசங்களுக்கு இப்ப பாருங்க ஃபோன பாத் துட்டு வீடியோ கேம வெளாண்டுட்டு ஒரே ஃபோன் தா ஃபோன் ஃபோன் ஃபோன் ஃபோன் ஃபோன் இப்ப பா கல்விய கூட ஃபோன்ல தா படிக்கணு ஃபோன்ல தா செய்யணு ஃபோன்ல தா ப்ராஜெக்ட் எல்லாமே போன்லயே இப்போ நம்ப படிக்குபோது எப்டி இருந்துச்சு ஹோம் ஒர்க் தருவாங்க எழுதணு வீட்டு பாடோ வீட்டுல வந்து எழுதணு டியூஷன் போணு கத்துக்கட்டுருப்பாங்க எழுதுறது ஆனா இப்ப பாருங்க எல்லாமே டைப் டைப் பண்ணனு கல்வி கத்துக்கண்ணு டைப் பண்ணனு அப் அப்டிதா இருக்குறாங்களே பசங்க இப்போ
ஃபோன்லயு நெறய நல்ல விஷ்யோ இருக்கு தோழி ஃபோன் வந்து கெடுதல்ன்னு நா சொல்ல வர்ல ஃபோன்லயு நெறய படிக்கிறது படிக்கிற சம்பந்தப்பட்டமான புக்ஸோ எப்டி சொல்றது ஒரு ஆப்புங்களோ ஒரு ஒரு தொலைபேசி எண்ணோ அது எது துயாவ்து நம்ம போனா அதுல கூட எவ்ளோ படிக்கிற சம்பந்தப்பட்டதுருக்கு நாம வச்சு குடுக்குறது ப படிக்கிறதாவே நம்ம வச்சு குடுத்தா அவுங்களுக்கு படிக்கிறதாவே தெரியு நம்ம எடுத்த ஒண்ணே கார்ட்டூன்ஸு ஆ ஆ அப்றமா பொம்ம அது இதுன்னு வச்சா கொழந்தைங்களுக்கு என்ன தரு நம்ம அதே பாத்துட் திடீர்ன்னு நா படிக்கறது வக்கிறாங்க அப்டின்னு சொல்ட்டு அவுங்களுக்கு அது வந்து தெரியாது நம்ம எடுத்த ஒன்னே நாம்ளு கல்வி கல்வி எவ்ளோ இம் பார்ட்டன்ட் கல்வி தா நமக்கு வந்து ப்ச் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கல்விய கற்றா தா நம்மளால சுயமரியாதயோடு வாழ முடியு அப்டின்னு அவங்களுக்கு நாமளே தா புரிய வெக்கணு அதுதா வந்து அவங்களுக்கு தெரி க கல்விய பத்துன ஒரு எதிர்பார்ப்பு வரும் அவூங்ளுக்கே
அப்டி ஆமா உண்மையதானே இப்ப எந்த எந்த சொல் செல்வம் இருந்தாலு நம்மகிட்டந்து எடுத்து பாங்க ஆனா கல்வி செல்வம் மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கதா முடியுமேத் தவர நம்ம கிட்டேந்து அத எடுக் கவே முடியாது அதனால நம்மோ எந்த அளவுக்கு படிக்கணு எந்த அளவுக்கு படிக்கிறது மட்டும் சொல்லக் கூடாது படிக்கணு படிச்சாதா அது கெடைக்கும்ன்டு முயற்சியு செய்யணு அதுக்கான முயற்சி செய்யணு முயற்சி செஞ்சாதா அதுக்கனா பலன் நமக்கு கெடைக்குமே படிச்சா மட்டும் முன்னேற முடியாது படிக்காதவங்களு எவ்ளவோ முன்னேறிக்கிறாங்க படிப்பு ஒரு அத்தியாவசோ படிப்பு இருக்கணு ஒருக் பக்கோ ஒரு படிப்பு இருக்கணு அததா படிப்பு மட்டும்தா அப்டின்னு நம்போ பசங்க மேல திணிக்கவு கூடாதுதான தோழி
து என்னவோ உண்மதா ஆனா அது அதோட நம்ம முன்னேற்றத்த நம்ம அவ்ங்ளுக்கு புரிய வெச்சா தானா அவ்ங்ளுக்கு புரியு முன்ன நம்ம புரியவே வெக்காம நீ படி படி படினா எந்த பிள்ளைங்க படி ப்பாங்க யாரு படிக்க மாட்டாங்க நாம தா அதுக்கான அவங்க கூட உக்காரணு உக்கார்ந்து அது முக்கியத்துவோ நாம செய்ய செய் தா நம்ம கொழந்தைங்களும் செய்வாங்க நாம செய்யாமா அவுங்கள மட்டு சை செய் செய் அப்டின்னா அவங்க மேல திணிக்கிற மாதிரி ஆயிடு மொத்தம் நம்மோ நம்ம உக்காந்து அவங்க அவங்க படிக்கலையா நாம உக்காந்து நம்ம ஒரு கதை புத்தகோ நல்ல கத அப்டின்னு இல்ல நெறைய அறிவியல் ச சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இப்போ நடைமுறைல வந்துடுச்சி அத வாங்கி நாம படிக்கணு அவங்க முன்னாடி நம்ம படிக் க உக்கார்ந்துட்டோனா நம்ம அம்மாவே படிக்கிறாங்களே நாம நாம நம்முள்து படிப்போ அவங்க இந்த வயசுலு படிக்கிறாங்களே அப்டின்ற ஒரு ஆர்வோ கொழந்தைங்களுக்கு நாமளே உண்டாக்குற மாதிரி இருக்கு நாமளே அவங்க முன்னாடி உக்கார்ந்து போன் நென்டிட்டே இருந்துட்டு அவங்கள போன் நோன்டாத போன் நோன்டாத எப்டி அவங்க கேப்பாங்க கல்வியோட முக்கியத்துவத்த நாம அவ்ங்களுக்கு புரிய வெக்கிறனால் நாம உக்கார்ந்து படிக்கணு மொதோ நம்ம புடிச்சி நம்ம உலகத்தோட அறிவிய நம்ம ஏத்துக் கிட்டா தா கொழந்தைங்களுக்கே நம்ம சொல்ல முடியு நா அவங்க முன்னாடி உக்காந்து படிக்கணு மொதோ அப்பதா அவுங்க படிப்பாங்க
சரியா சொல்றீங்க தோழி ஆமா நம்ம கொழந்திங்க முன்னாடி போன் எடுத்துக்குனு உக்காந்தானா பசங்களுக்கு அந்த மேலதா ஈர்ப்பு ஆவுமே நம்போ அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணு நம்போ அவங்க இருக்கு போது நம்மோ போனே யூஸ் பண்ணவே கூடாது நம்ம படிக்கணு அவ்ங்களுக்கு வந்தோனே டியூஷன்ல இருந்து வந்தோனே அ‌ எங்க ஸ்கூல் வந்தோனே ஸ்நாக்ஸோ இ சாயங்காலோ இத குடுத்துட்டு கொஞ்ச நேரோ விளாட வுடணு வந்த உடனோ படி படி படி அப்டின்னு சொல்லவு கூடாது கொஞ்ச நேரோ வுளாண்ட்ட விட்டுட்டு ஒரு சிக்ஸ்ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் மேல வக்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு அப்புறமா நைட் சாப்பாடு சாப் பட்டு கொஞ்ச நேரோ அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணு என்ன ஆச்சு இனைக்கி ஸ்கூல்ல என்ன சொல்லி குடுத்தாங்க டீச்சர் உங்களுக்கு ஆசிரியங்க என்ன சொல்லிக் குட் தாங்க இன்னைக்கி என்ன நடத்தனாங்க இன்னைக்கி நீ என்ன புதுசா கத்துக்கன அப்டின் நம்ம அவங்ககிட்ட கேட்கணு அப்பதா அவுங்களுக்கு மனசுல பதியுந் தானே
து‌ என்னவோ உண்மதா தோழி இல்லேன் சொல்லலா அவ்ங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே வீட்டுக்கு வந்தவொன்னே ந நம் அதுலே எப்டி சொல்றது கை கால் முகம் கழுவும் போதும் லருந்து அவங்களுக்கு ஏதாது நம்ம சாப்ட குடுக்கறதுல இருந்து எல்லாமே ஒரு விளையாட்டாவே நம்மளே செய்யணு அதுல கூட ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்டமான விளையாட்ட அவங்களுக்கு விளையாட வச்சு எல்லாமே அவங்களுக்கு இப்போ தா செஸ் இருக்கு பல்லாங்குழி இருக்கு பல்லாங்குழில எவ்வளோ விதமான நம்பர்ஸ் அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா அனால அவங்களுக்கு விளாடும் போதுக்கூட அறிவியல் சம்மந்தப்பட்டமான ஒரு விளையாட்ட விளையாட வெச்சா அவங்களும் ஒரு ஒரு முன்னேற்றத்த அடைவாங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு எல்லார் முன்னாடியும் நல்ல ஒரு அறிவாளியாவும் இருப்பாங்க கொழந்தைகள்லாம்
ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தா தோழி நம்ம எல்லாத்துலயுமே நம்ம அவங்களுக்கு என்ன பலன் தருவோம் அப்டின்னு பாக்கணு நம்ம இப்ப ஒரு செயல் செய்யறோன்னா அது செயல கொண்டு அவங்க பலனா இருக்குதான்னு அப்டின்னு பாக்கோணு அப்பதா நம்ம அந்த செயல செய்யவே செய்யணுமே
அது என்னவோ உண்மதா நாம செய்யறது நாம நாம சொல்றது எல்லாமே நம் ம கைல தா இருக்கு அப்றம் கொழந்தைங்க ஃபோன யூஸ் பண்றாங்க ஃபோ கொழந்தைங்க நறைய அது பண்றாங்க இது பண்றாங்க நாம அவங்ககிட்ட எப்டி நடந்துக்கறோமோ அதுதா கொழந்தங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நாம எப்டி நடந்துக்கறோமோ அந்த கண்ணாடி நம்மளோட வி பின்பம் வேற எப்டி இருக்கும் நம்மள மாரிதா இருக்கும் நம்ம கோப்பட்டா நம்ம கொழந்தைங்களும் கோப்படுவாங்க நம்ம அன்பா நடந்துட்டா நம்ம கொழந்தைகளும் அன்பா நடந்துக்க போறாங்க நம்ம கொழந்தைங்க கிட்ட எப்டி நடந்துக்கறோம் அப்டின்ற ஒரு மொற தா இருக்கு தோழி
அதுவும் சரிதா இருந்தாலும் நோம்